ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோவ்
ஹலோ கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க நல்லா இரு
ஆஹ் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ ரொம்ப நல்லா இருக்கே சாப்டிங்களா
ம் சாப்ட்டே ஜீர்ணமும் ஆயிடுச்சு நீங்க சாப்டீங்களா
ஓ சாப்ட்டாச்சுங்க சாப்ட்டாச்சுங்க ரைஸ்தா ரைஸு சொரக்கா பொரியல் கேரட்டு கேரட் பொரியல் ரசம்
ம் லிஸ்ட்டு ரொம்ப பெருசா போதே ஹோட்டல இருந்து வாங்
அவ்ளோ தா இல்ல இல்ல அவ்ளோ தா ஓ மார்னிங் ரைஸ் வச்சு ஒ வந்துட்டு நேத்து வச்சது பொரியல் வந்து கேரட் பொரியலு சொரக்கா பொரியலு ம் மானிங் வந்து ஆமா லெமன் ரைஸ் இல்ல இல்ல இல்ல இல்ல லெமன் ரைஸ் வச்சு கேரட் பொரியல் டிஃபன்கு தம்பிக்கு
ஓகே ஓகே புரிது இப்ப திடீர்னு எல்லா ஆ காய்கறி எல்லா இல்லன்னா என்ன பண்ணுவீங்க பொரியல் இல்லாம
இல்லைன்னா சோயா ஆப்ஷன் சோயா அப்புறோ சுண்டல் இல்லாட்டி பச்சை பட்டாணி இந்த மார வெஜிடபிள்ஸ் இல்லன்னா மின்னத்தனால அதெளவு ஊற போட்டுருவ
ஓ டைம் டேபிள் போட்டு வச்சுன்னீங்களா வீட்ல இதுக்கு ஆப்ஷன் இது ஆல்டர்னேட்டிவ் இது சுண்டல் இல்லன்னா பட்டாணி
ஆமா ஏதாவது கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்
ஆமா ஆமா நான்வெஜ்ஜு சண்டே மட்டந்தானங்களா
இல்ல வெண்ணஸ்டே வெண்ணஸ்டேவு
ஏ செம்ம ரூல்ஸா இருக்க சரிய ஆர்மி ஃபேமிலியா இருக் இன்னிக்கி சண்டே
அப்படிய இல்ல நேத்து இருந்து இல்ல இல்ல நேத்து இர்ந் ஏ தம்பிக்கு ஃபீவரிஷா இருக்கிற மாரி இருக்குது போர்த் படிக்கிறா அவ அவனுக்கு கொஞ்ச ஃபீவரிஷா மாரி இருந்துச்சு நேத்து நைட்டே மா சில்லி செஞ்சு கொடு அப்படினா ஒம்போது மணிக் சில்லி எங்கடா செய்வாங்க எப்படிடா போய் வாங்கிட்டு வரது அப்படின்னு கேட்டுட்டு இருந்த
ம் ஓகே ஓகே இப்ப திடீனு ஆச வந்துச்சுன்னா
ூ என்னது
திடீர்னுச்ச தா நைன் ஒ கிளாக் சில்லி வேணுன்ற மாரி
ஆமா ஆமா அப்புற நாளைக்கு செஞ்சு கொடுக்குறே அப்படினு சொல்லிட்டு அப்புற தூங்க வச்சாச்சு அப்புற பாத்தா ஃபீவரு நேத்தி ஃபீவரே இல்ல கோல்டு மட்டுந்தா இருந்துச்சு அப்புற பாத்தா மார்னிங் ஃபுல் போ த்ரீ ஓ கிளாக் போர் ஓ கிளாக்கு ஆமா அதனால அந்த ஏக்கத்துல பயங்கரமா ஃபீவர் வந்துச்சு காய்ச்சல் கூடுனா சூடு
கனவுல கோழி வந்து சை ட்டு அதனால
ம் ஆமா
நீங்க என்ன பண்றீங்க
நா என்ல்ல ஹவுஸ் வொஃப்
ஹவுஸ் வொய்ஃபுங்களா
ம் ஆமாங்க
ம் ம் என்ன ப படிச்சீங்க காலேஜ்ல
காலேஜா எம் பி ஏ முடிச்சிருக்க பி காம் முடிச்சிட்டு
ஓகே அப்ப இன்னோம் இதனார்ஜித் நா பி எஸ்ஸி கம்பியூட்டர் ச்சி முடிச்சிருக்கே
ஓ ஓகே ஓகே
ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா இதுக்கு முன்னாடி இல்ல ஆப்டர் மேரேஜ் கப்பறோ ரிசைன் அப்டிங்களா கடைசியா ரீயென் நம்பிக்க குடுத்து ஏமாத்திரியங்களே ஐல் கால்யூ லேட்ர் அப்டி சொல்ட்டு முடிச்சுட்டீங்க எங்கே கால் பண்ணவேல்ல ம்
ஹெ ச் ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே அப்புறோ தம்பிப் பொறந்ததுக் அப்புறம் விட்டாச்சு ஹவ்ஸ் ஒய்ஃப் கு வீட்ல ஒரு டாக் இருக்கு அவனயு பாத்துட்டு வ து செட்டு சோ வந்துட்டு வீடுப் பாத்துட்டு அப்டியே வீட்டோட செட்ல்லாயிச்சு
ம்ஹும் அவ்ள்தா இந்த ஹூயூமன் நா ஒர்க்ப் பண்ணிட்டிருக்க ஐ டி லருக்க யு எஸ் பேஸ்ட் கம்பனி
ஓக்கே என்ன என்ன என்ன டேட்டு என்ன கோர்ஸ் எடுத்தீங்க
கோர்ஸு கம்ப்யூட்டர் சைன்ஸு தா கோர்ஸ் எதும் தனியாப்
கம்ப்யூட்டர் சைய்ன்ஸ்தா ஓக்கே அதுல என்ன டேட்டா இது க்கு என்ன என்ன இதுப் பண்ணிட்டுக்கீங்கனு கேட்ட இப்பவந்து எங்க வீட்ல பைத்தான் ஆஹ் சம்திங் மறுபடியும் ஏதோ சம்திங்கல்லா நெறையா ஓ ஒர் தனியா ஒரு கோர்ஸ் பண்ணாங்க பட் இப்போ வ பைத்தான்ல ஒக் பண்ணிட்டுருக்காங்க வுன்னியு நெறையா இரு
ஆமா இதுல நெறையாருக்கு நெறையாருக்கு இதுல வந்து மெடிக்கல் பில்லிங் இருக்கு ஈ காமர்ஸ் இருக்கு பைத்தான் இருக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு ஜாவாருக்கு
ஆஹ் அதுல அதுதா மென்ஷன் பண்ட்டு நீங்க என்ன ஃபீல்ல ஒர்க் பண்றீங்க அப்டின்னுக் கேட்ட அது மேலோட்டமா சாஃப்ட்வேரு
ஆமாம்மா சாஃப்ட்வேர் மாரி ஈக்காமர்ஸ் சாஃப்ட்வேரு ஆஹ் அதுலயே வந்துக் கஸ்டமர் ஹாண்டலிங் கு இந்த மாரி நெரு ரெண்டு மூணு டாஸ்க் பண்றே நானு ஆனா ஐட்டியால மொத்தொ எல்லாருக்குமட் டோ என்னன்னா ரைஸுன் தெரியும் அதுத் தக்காளி சாதமா தயிர் சாதமா அதுத் தெரியாது நெறையாத் தெரியாது இப்ப நம்பளே ஒருப்பு ஜென்ட்ரலா வந்து நம்பல் நம்ப டிப்பார்ட்மண்ட் மட்டுத் தனியா சொன்னோனா வேற ஏதோ ஒரு வேல செய்றாங்கன்னனு முடிஞ்சிரும் அதுல வந்துத் தெரியா உண்மயாவேத் தெரி நெறையாப் பேருக்குத் தெரியாது கொலம்பிப்போம் ஐ டின்னு சொன்னா ப்ப அதுலயே வந்து நெறைய வெரைட்டி இருக்கு வொய்ர்ஸ்ருக்கு நான் வொய்யர்ஸ் இருக்கு ஸ்சாஃப்ட்வேர்ருக்கு கோடிங் இருக்கு பில்லிங் இருக்கு இதெல்லா இருக்கு
ஆமா நெறையா இருக்கு
ஐ டி அப்டின் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா முடிச்சிற்லா ஆனா அதுல வந்து உள்ள நொறையாருக்கு அப்டி சொன்னாப் புரிஞ்சுப்பாங்க சீக்கரோ வேற ஒண்ணுல்ல இப்ப நம்பத் தே இப்ப நாவந்து ஈக்காமர்ஸ் பண்றேன் கஸ்டமர்வே ஹேண்டலிங் பண் றன்னா என்னன்ன கஸ்டமர் ஹேண்டலிங்ன்னா என்ன எதனா மள்ளிக் கடயில வேல செய்
ஆஹ் என்னானா அப்டிதான் நெனச்சேன் ஆக்ச்சுவலி கஸ்டமர் ஹேண்டலிங்ன்னா இன்ன மாரியா பண்ணுவா ஐ டி ல கஸ்டமர் ஹாண்டலிங்கா அப்புடி என்னப் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு
பிஸ்னஸல்லா அவங்களேப் போவோ நெறையா வந்துப் போவோ இப்ப நா ந்து இக்காமஸ்னா சம்திங் வந்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் சைடு போணு சம்திங் வந்து ஒரு ஒரு இப்ப ஒரு ஃபாட்டி டூ சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வந்து போவோ கஸ்டமர் வந்து ஒரு டிமண்ட் பண்ணுவாங்க எங்ளுக்கு இது வேணு இப்டி வேணு இந்த கஷ்டம்ல வேணு சோ அவங்க டிமாண்ட் பண்ணம்போது அவுங்குளுக்கு நீட்ஸ் இருக்குல்ல அத நம்ம வந்து ஃபுல் ஃபில் பண்ணு சோ அப்டி போணு ஒரு துலா ஒ ஒரு சில டைம்ல வந்து வெறு சிஸ்டம் மட்டுமே பாக்குற மார்ருக்கு நறையாட்டி பேச மாருக்கு ஒரு ஒரு சில டைம்ஸ்ல வாய்ஸ்ஸாருக்கு அந்த மரி எல்லா அப்டே மிக்ஸ் பண்ணி பில்லிங் இருக்கு வாய்ஸ் ப்ரஸ்சஸ் இருக்கு கஸ்டமர் ஹேண்டலிங் இருக்கு பாக்ற மார்ருக்கு
ஓகே
அதே மாரிப்பா உள்ள இருக்காங்கன்னாலு செரி அதுலயு பெஞ்சுலருப்பாங்க பாஜட்லருப்பாங்க அதெல்லா உங்ளுக்கு நல்லா தெரியுல இப்ப உங்க வீட்லியு இருப்பாங்க நெனக்குறே அதா நீங்க கிளியரா சொன்னீங்க
ஆமா
அதுல் நல்லாருக்கு கொஞ்சோ ப்ரஷர் இருக்கு கொஞ்சோ ஜாலியாருக்கு எல்லாமே இருக்கு ஆனா என ஒன்னு ஒக்காருனு அதுதா பிரச்சன
ம் ஹூ ம்
அவவே என்னா ஈஸியா ஏசில இருக்கே இந்த வேல ஒக்காந்து பாருடா வந்து மக்காந்து பாருடா ஒரு மண் நேரோ வ நீ சினிமா தேட்ர்ல மூணு மண் நேரொ ஓக்கார்த்துக்கே வெளிய வந்தா எவ்ளோ கஷ்டப்பர்ற சோஃபா இருக்கு கால நிமுருவ இப்டி பண்ணுவ அப்டி பண்ணுவ எல்லாத்துலியு எல்லாமே ஒரு ஒரு சேல்ரி அவ குடுக்குறானா அந்த அளவுக்கு ஒன்ன புழிறனாலதா அந்த அமௌண்ட்டு குடுப்பாங்க அதனால எதுவு ஈசி கெடையாது ஈஸின்னா மத்தவனக்கு வேல சொல்றது ஈஸியாருக்கு அதா அவ் அவுங் குடுக்குற டார்ச்சர்ல எனக்கு அப்டே மென்டல் டார்ச்சே வந்துச்சுங்கன்ற மாதிரி அவ குடும்ப தெரிஞ்ச விஷ்த்தே தெரிஞ்ச விஷ்த்தே
ம்
ஒரு சில டைம்ல நம்போ ஓவரா எதாச்சு ஒரு சின்ன விஷயத்துல கூட மிஸ்டேக் பண்றோ அது சின்ன விஷ்யோ நம்லுக்கே தெரியு ஆனா அத நம்ம பண்ணிருக்கமான்னு தெரியாது ஆனா அது நடந்துட்டு இருக்கு ஆனா அதுக்கான க்ரீட்ஷூ நமக்கு தா வரு ஏ நா பெருசா இவ்ள பண்ணணே
ஆமா கண்டிப்பா ஒரு சின்ன விஷ்யோ தா அப்றோ என்ன ஹாபிஸு
ஹாபிஸ் என்ன சம்பலோ வாங்குனா கரெக்டா வீட்ல குடுத்துண்ணு திரும்ப அந்த காசே வாங்குன காச திருப்பி வாங்கிண்ணு ஆண்ட்டி கது கட்ணு இது கட்ணு அந்த இதுல டிராகன்ல குடுக்குறானே
ஓ சரி புரியுது புரியுது அப்டி மறுபடியு ம் ம் ம்
சங்க கூட வெளிய போணு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு பெட்ரோல் போடணு மூணு வர்ஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கிட்ட காசு வாங்குனே அத இப்பதா அவ கேட்டா இன்னாடா வெறு ரெண்டாயிர்ரூபா தா நிக்குது இதுதா ஒங்களுக்கு அப்டி வெளிய சொல்ல பையன் எல்லா காசுயு குத்துர்றாங் பரவால்லயேங்க ஆயிரூவாங்க திரும்பி குடுத்த மாரி குடுத்துட்டு அவ்ளதா லைஃப்ல நம்ம இது கெடச்சிர்ச்சு அது கெடச்சிர்ச்சுன்னு அப்டியே நம்ப இது பண்ண முடியாது நம்ப ஏனா நம்ப லைஃப்ல ஹாப்பியா இருக்கணு அவளதா அதாதா ஒரு லட்ச வாங்கிட்டு நா ஹாப்பியா இருந்தாலு ஹாப்பிதா பத்தாயிர்ரூபா வாங்கிட்டு நா ஹாப்பியா இருந்தாலு ஹாப்பிதா
ம் ம்
நம்பள நம்ப ஹாப்பியா வச்சுக்கிறத்துக்கு தா ட்ரை பண்ணோ பான்லி மத்தவ்ங்க நம்ப ஹாப்பியா இருக்கணுன் நெனச்சு அவ பாக்கணுன் நெனச்சு வாழ்னா தா அவளதா அவனுங்கக்காக தா ஓட கொண்டுருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டா பேசுறீங்க பரவால்ல
ஆமா நம்ப எப்பவுமே நீங்க மத்தவ்ங்களயு ட்ரீட் பண்றீங்ளா அந்த மாரி உங்களயு நீங்க கொஞ்ச ட்ரீட் பண்ணிக்கணு பெஸ்டா கேரிங்கா வேல்யுபிளா நம்பளே நம்ப கொஞ்ச பாத்துக்கணுல்ல நம்ப மத்தவ்ங் பாத்துக்கணுன் நம்ப ஆசப் படுவோ நெனைக்குவோ லைக் பண்ணுவோ அதெல்லா பாசிபிள் தா ஆப்போசிட்ல இருக்கறவ்கள நெனைக்கு என்னோட எல்லா டைமு பாசிபிள் கெடையாதுல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா
சோ அந்த மாரி டைம்ல நம்பளு நம்ம கொஞ்ச கேர் பண்ணிக்கணு
ஓகே ஓகே
நம்பள நம்ப கொஞ்ச கேர் பண்ணிக்கணு நல்லா இருக்கு
ஓகே ஓகே மூவிக்கெல்லா போவீங்ளா
மூவிஸெல்லா எனக்கு தெரிஞ்சு பசங்கூட நைட் டைம்ல போவே ஏரியா காய்ஸ் கூட போவே மத்தபடி ஆஃபிஸ் கொலீக்ஸ் கூடல்லா வந்து ஃபுல்லா கார எட் த்துட்டு டீ குடிக்க நூறு கிலோமீட்டரு இந்த மாரி தூர தூரமா போவோ எதுக்கு போறோன் தெரியாது ரெண்டாயிரூபா குலு இங்கெருந்து ஒரு டைம் வந்து ஒரு பிரியாணி சாப்புட்றதுக்காக இங்கெருந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்கு இப்டியே பே டீசல் அடிச்சுட்டு போனோ
ம் ம்
போனா அந்த கதயே கெடையாதா கத மூடி ஒரு மாச ஆச்சா டேய் யூட்யூப்ல உன்னு வந்துட்டே இருக்கேடானா
யூட்டூப் பாத்தி இன்னுமா நீங்களு போய்ட்ருக்கீங்க அப்டிதா நாங்களு கொஞ்ச நாள் போனோ அதுக்கப்றோ ஏமாந்ததுலருந்து எவ்வளு எய்யு நாங்களே டூ டேஸ் மின்னாடி பாத்து யூட்டூப் பாத்து போனங்க ரொம்ப ஃபேமஸு ஒன்னுமே இல்ல திருப்பதிக்கு போன யூட்டூப் பாத்து ரெண்டு நாள் மின்னாடி விளாக் பாத்து போய் ஏமாந்து நின்னோ செரி ஓகே நெக்ஸ்ட்டு கால் கால்
ஆ அடுத்து பண்ற